ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஹலோ வணக்கங்க
கேக்குதுங்களா
கேக்குதுங்க நீ நா பேசுற
ஆஹ் ஆஹ் கேக்குது கேக்குது எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கங்க
ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க
சேரிங்க பெண்கள் வந்து அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கு எப்படி கல்வி கத்தாங்க எப்டி ம் வெளியுலகா வந்தாங்க அத பத்தி பேசலா இப்ப வந்து பெண்கள் கல்விய பத்தி முக்கியத்துவம் குடுத்த எல்லாரு பேசுறாங்க ஆனா அந்த காலத்துல பத்தீங்கன்னா பெண்கள் வந்து நெறைய பேர் படிக்காம பேக்ரவுண்ட்ல ரொம்ப வயசு இத கேக்குதுங்க நாய்ஸ்சு அப்டிருந்த ரிஜெக்ட் ஆயிரு
ஓகே நா இங்க வெளியேதா இரு இருந் பேசுறே
பேசி வேஸ்டா ரிஜெட் ஆயிரு ரிஜெக்ட் பண்ணிருவாங்க
இப் இப்ப கேக்குதுங்ளா ஹலோ
இப்ப கேக்கலங்க சத்த
கேக்குதுங்லா ஆஹ்
ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து அந்த நாட்டுல பெண்கள் எவ்ளோ கல்வி கற்றுருக்காங்களோ அத வச்சுதா அந்த பெண்ணோட கல்வி குடும்ப அப்புற அந்த அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே உம் ஒரு பெண் வந்து கல்வி கத்தா அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே கல்வி கட்டுறது சமம் சொல்லுவாங்க அஹ் முன்பெல்லா பாத்தீங்னா கல்வி வந்து பெண்களுக்கு வந்து அவசியோ இல்லனு சொல்ட் பெண்கள வந்து அதிகமா வீட்டுக்குள்ள மொடக்கியே வச்சிருப்பாங்க படிக்க வைக்காம கல்யாண பண்ணி வச்சிருவாங்க அப்றோ பாத்த சிறு வயதுலயோ அ எங்க தாத் எங்க பாட்டி காலத்துலைலா பாத்தீங்கனா பாட்டிக்கு முன்ன முந்துன செட்டுக்காரவுங்களைலா பாத்தீங்கனா பன்னன்டு வயசு பத்து வயசுலா மேரேஜ் பண்ணி குடுத்ருவாங்கலாமா
ஆமா எங்க பாட்டியே பதிமூனு வயசுலயே மேரேஜ் பண்ணி விட்டாங்க ஆமா பதிமூனு வய்சுலயே மேரேஜ் ஆய்ச்சு இருவது வயசுலயே அஞ்சு ஆறு ஏழு கொழந்தைங்க
அய்யோ பாவோ
ரெண்டு வயசுலயே ஏழு ஏழு புள்ளைங்க அவுங்ளுக் எங்க அம்மா அம்மா கூட பொறந்தவங்க எல்லாருமே
ம் ஆமாங்க அவ அவங்க வந்து ம் டீன் ஏஜ் லைஃப்வ வந்து அவங்க என் ஜாய் பண்ணாம பாவோ அந்த அந்த காலத்துலலா அப்டிதா சீக்கரமே இந்த குடும்ப இதுக்குள்ள நொழஞ்சிட் அவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தா இருப்பாங்க சாகர வரைக்குமே கேள்விபட்ருக்கே எங்க பாட்டி எங்க அப் அப்பாவோட அம்மா இருக்காங்கள்ள ம் அவுங்கள அவுங்ளுக்கு வந்து ம் ஒரு ஒம்போது பதுனோரு வயசுல கல்யாணாய்ச்சாமா ம் பன்னண்டு வயசுல என்னமோ கல்யாணாய்ச்சாமா ஏன்னா அவுங்களோட அக்கா வந் இது ரொம்ப சவுண்டா இருக்குங்க ம் ஐய்யோ ஹு
இல்ல இல்ல இங்க சவ்ண்டு இல்ல நா வெளில வந்து பேசிட் இருக்கே நானு கீழ கீழ ம் ஆ சொல்லுங்க
எ பேஸ் வேஸ்ட் வரூ ரிஜெக்ட் பண்ணிருவாங்க
இல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
எங்க பாட்டியோட அக்காவ வந்து அக்காவுக்கே எங்க தாத்தாவ கல்யாண பண்ணி வச்சிந்தாங்களாமா ஒரு கொழந்த பேரங்களுமே இறந்துடாங்களாமா அனால அவுங்க தங்கசிய புடிச்சி பனண்டு வயசுல படிச்சி எட்டாங்களாஸ் படிச்சுட்டாங்க எங்க பாட்டி
ம் ம்
அவுங்ள புடிச் கல்யாண பண்ணி வச்டாங்களாமா எய்த்து படிச்சுட்டு இருந்தாங்களாமா எங்க பாட்டி எயி்த்து நல்லா படிப்பாங்களாமா ஆனா எங்க பாட்டி வீட்டுல வந்து நல்லா வச ம எஸ்டே் அந்த மாதிரிதான் வச்சிருந்தாங்களாம நம்ம ரொம்ப இப்பல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவங்க காலத்தில வந்து ஆண் பெண் மக்களுக்குெல்லாம் வந்து சொத்துல பங்கு தர மாட்டாங்கல்ல ஆண்களுக்கு மட்டும் தானே கல்யாணம் ஆகி வந்துட்டா பெண்ணுங்களா எதுவுமே இல்ல நகை போட்டு கல்யாணபண்ணிதான் ம் சொத்து ஆனா நிறைய சவா எங்க பாட்டிக்கு எதுவுமே கொடுக்க புளையமா ஆஹ் அதுக்கு எ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதுக்கு மேலதா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரே மாரி சம உரிமை நிலத்துலன் சொல்லிட்டு இதெல்லா கொண்டு வந்ததாமா அதுக்கு முன்னாடி வந்து எங்க பாட்டிக்கு லா எதுவுமே குடுக்க தேமா
ஆமா இப்ப அத அப்படியே டோட்டலா மாறிடுச்சுப்பா ஆனா அப்பத்திக்கி இப்ப பரவால
நெறைய பக்க அப்புடி இருக்குது ஆ
ஓ இருக்கு ஆனா வந்து இப்ப வந்து என் னன்னா டிமாண்டே வந்து அப்பல்லா ஆண்கள் தா வச்சாங்க டிமாண்ட் இப்ப பெண்கள் வைக்கிறாங்க டிமாண்ட் ஒரு ஒரு பெண் பாக்க போறோனாக்கா அதுக்கு டிமாண்டே வந்து பெண்ணுங்க தா வைக்கிறாங்க வீடு இருக்கா அது இருக்கா எவ்ளோ டிமாண்ட் எல்லாமே அந்த படிப்புன்ற ஒரு படிப்பு நல்லா வந்ததுனால பெண்கள் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சதுனால இப்ப அவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்களுக்கு தா இப்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆனா அந்த கால அப்படி காலம் மாறிடுச்சு மாறி போயிடுச்சு இப்ப டோட்டலாவே ஹலோ
ஆஹ் ஆமாங்க தோழி நீங்க சொல்றது கரெக்ட் தா உம் அப்புற பெண்கள் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் பள்ளிக்கூடம்னு பாத்தீங்கன்னா அதிகமா படிக்கவே மாட்டாங்க ரொம்ப பக்கத்துல இருக்க பள்ளிக்கூட வேணா போவாங்க அப்புற தூரம்லா போயி ஆண்கள மட்டுந்தா ப ஸ்கூல் கனுப்பிடுவாங்க எங்க ம் அப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து படிச்சு முன்னேறி அடுப்பங்கரையில இருந்து வெளிய வந்த கால வந்து அதுக்கடுத்தது கொஞ்ச கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சாங்க
ஆமா ஆமா படிச்சவங்களு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ரேரு அவுங்க படிச்சவங்க ஏதோ பத்துக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாரி படிச்சிருந்தா அவங்களே எவ்ளோ ச எவ்ளோ இதுவு சப்போர்ட் எல்லாரயு மே எதிர்த்துதா படிச்சிருப்பாங்களே தவிர எல்லாருக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க அந்த எல்லா தடைகளையு மீறிதா அவங்க வந்து படிச்சிருக்காங்க ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல அந்த கால அப்படியே மாறிட்டு இப்ப எல்லாமே பெண்கள் ஆண்களை விட பெண்கள் தா நறைய படி க்க ஆரம்பிச்சுச்சு இப்ப அவங்க எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்டா நிக்கறாங்க அதுவே சந்தோஷமா இருக்கு பா க்குறதுக்கு இப்ப
உ ஆமா அப்ப பாத்தீங்கலா அது எங்க பாட்டி ல்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சின்ன வயசுல இருந்து அப்புற எறக்குற வரைக்குமே அவங்க கஷ்டந்தா அனுபவிச்சாங்க நறையா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வயசானவங்கலா இப்ப வயசான இப்ப எறந்து இப்ப போன ஜெனரேஷன்லன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வயசானவங்களா படிக்காம படிக்காம இருந்துட்டு
உம் ஆம் ஆமா வீட்டு வேலையே பாத்து பாத்து இன்னுமு ஆனா அது மட்டும் மாறல எல்லாமே பெண்களுக்கு இருக்கிற அந்த ரொட்டேஷன் லைஃப்புன்றது அது பண்ணா அது அது என்னைக்குமே மாறாது போல எல்லாமே அவங்க வீட் டுல இருந்து செய்யறது அவங்கதா இருக்கற மாதிரி இருக்கு பசங்கள பாக்கறது குன்றது அதுக்கப்புறமா வீட்டு வேலைங்கள பாக்கரது அவங்களையு ஹஸ்பண்ட்ங்ல பாக்குரது எல்லாமே பாக்குரது இப்ப அது மட்டு இன்னு கொஞ்ச நல்லா மாறிச்சுன்னா நல்லா இருக்கு ரெண் டு பேருமே சரி பாகமா இருந்து ஏன்னா இப்ப இவங்களு வேலைக்கு போறாங்க அவங்களு வேலைக்கு போறாங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா எடுத்துக்கிட்டு கொஞ்ச கஷ்ட இல்லாம ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணாக்கா நல்லா இருக்கு
ஆமாங்க ஒரு அப்பல்லா அஹ் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரட சிந்தன ஒரு மாரி இருக்கு பெண்கள் வந்து அடுத்த வீட்டுல போயி கல்யாணம் பண்ணிட்டு போறவா அங்க போய் நம்மளுக்கு என்ன சம்பாரிச்சு குடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படிக்க விடாம ப ஆண்கள மட்டும் படிக்க வைப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா அப்புறம் உலக அளவுல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்ச முன்னேறி விண்வெளி ஆ விண்வெளி வீராங்கனைகள் விஞ்ஞானிகள் ஆசிரியிகள் நீதிபதி எல்லாமே ஆயிருக்காங்க அந்த காலத்துல இருந்திருக்காங்க ஆனா வந்து கிராம சைட்லா நெறைய பள்ளிக்கூடலா ரொம்ப கம்மியா இருக்கு ரொம் ரொம்ப தூரமா தா போயிட்டு வர மாரிக்கு அதனால வந்து பெரியவங்க வந்து வயசானவங்களா எதுக் ஏ ஒட்டப் பிள்ளைய அவ்ளோ தூரம் படிக்க வைக்கணு பக்கத்துல எல்லா பக்கத்துல வேணா ஊடுஊடா போயிட்டு வானு அனுப்பி விடுவாங்களாமா
உம் ஆமா இப்ப அதுவே வந்து இப்ப பக்கத்துல இருந்து அனுப்புறதுக்கு கூட இப்ப பயமா இருக்கு அத இத இந்த இதுன் இது இது நல்லாவு இருந்தா இது நல்லா இருந்தாலு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஆப் புனன்டா சில என்ன சொல்றது பெண்களுக்கு அந்த ஒரு சுதந்திரம் ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்ப இரு கிற காலகட்டத்துல அப்ப எவ்வளவு தூரோ இருந்தாலு தனியா போவாங்க வருவாங்க எந்த ஒரு பயோ அக்க பக்கம் யாருக்குமே பயோ இல்லாம இருந் இருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாகா யார் யார நம்பி விட்றங்குது கூட தெரியாத மாதிரி இப்போ ஆயிடுச்சு சுச்சுவேசன் அது ஒண்ணுதா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு பெரியவங்க சின்னவங்கன்றனா பொண் புள்ளனாலே எல்லாமே அந்த ஒரு கண்ணோட்டத்துலன்றது அதுதா ரொம்ப இப்ப கஷ்டமான விஷயமா இருக்கு
ஆமா பெண்களை வந்து பெண்கள் உன்னு வாழ்க்கை தரத்த உயர்த்தவும் அப்ப அவங்க எதிர்காலத்துக்கு நல்லா சிறப்பா இருக்க வறுமை நீங்கு சொல்லிதா நிறைய படிக்க வைக்கிறாங்க குழந் பிள்ளைகளைல்லா பெண் கொழந்தையல்லா இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தங்கன்னா ஒரு ஆணவே நம்பிட்டே இருக்கணு எல்லாத்துக்குமே இப்ப அந்த பெண் வந்து நல் படிச்சிருந்தாங்கன்னா அந்த வீட்ல வந்து அவங்களே வந்து சர்வே பண்ற அள வுக்கு
க்கு இப்ப வந்து யாருமே டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சுதந்திரமா அவுங் கே இருக்கலா அவுங்க என்ன வேனா டிசிஷன் எடுக்கலா எல்லாமே இருக்கு ஆனா பாதுகாப்புன்றது ஒண்ணு மட்டு கம்மியா இருக்கு அது ஒண்ணு மட்டுந்தா வருத்தமா இருக்கே தவிர மத்தபடி எல்லாமே பெண்கள் நல்லா இப்ப முன்னேறிட்டே தா வராங்க அது பாதுகாப்புன்ற விஷயத்துல கொஞ்சோ சேரி நல்லா இருந்ததுனாக்கா நல்லா இருக்கு இன்னுமு
ஆமா ஒரு பெண்ணு வந்து கல்வி கத்துனா அந்த குடும்பமே கல்வி கற்றதுக்கு சமம் சொல்லுவாங்க ஒரு பழமொழிய வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல
கண்டிப்பா
உங்களுக்கு எதாவது படிச்சு ஒரு எய்ம் இருக்கும்ல இந்த மாரி வேலைக்குன்னா போணு அப்டின் னு அது முடியாம இருக்குமே என்ன மாரி இது தோழி சொல்லுங்க
எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு பா க்கணு எனக்கு கவுர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணணு தா ரொம்ப ஆச ஆனா எனக்கா அத அதுதா எங்க வீட்ல எனக்கு யாருமே சொல்றதுக்கா எதுமே இல்லை எனக்கும் தெரியாம வந்துட்டே நானு இப்போ வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக் கு எனக்கு நா ஒரு ஹை இது உள்ள ஜாப்ல தா வேல பாத்துட்ருந்தே ஐ டி ஜாப்ல ஆனா எனக்கு கவுர்மெண்ட் ஜாப் தா ரொம்ப புடிக்கு ஆனா என்ன பண்ணனு ஏது பண்ணனுன்றத அப்ப எனக்கு தெரியாம போயிடுச்சு ச் இப்ப எக்ஸாம்ஸ் அதெல்லா எனக்கு இல்ல இப் இப்ப இல்ல இப்போ கொழந்தய பாத்துக்கிட்டு வீட்ல தா இருக் கேனா இப்பதி க்கி ஒர்க் பண்ணல ஆமா ஆமா அப்ப ப பண்ணிட்டுருந்தே இப் இப்போ இல்ல இப்ப கொஞ்சோ நாளா பையே பொறந்ததுலருந்து வீட்லதா இருக்கே
உம் செரி
அதனால தா எனக்கு அது ஒ ன்னு ரொம்ப கஷ்டோ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா இல்ல வீட் லருக்கிங்களா
நா வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தே ஒரு இதுல அப்ப எனக்கு பிரைவேட்ல தா எனக்கு வந்து கவுர்மண்ட் ஜாப் லல்லா அவ்ளக்கா இன்ட்ரஸ்ட் இல்ல ஆனா வெளிநாட்ல போயி வேல செய்யணு ரொம்ப நாள் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு சின்ன கொ சின்ன பிள்ளேல இருந்தே ஏனா எங்க வீட்டு பக்கத்துல வந் து ஒருத்தவுங்க இருந்தாங்க ஃபாரின் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அவுங்கள பாத்து ஒரு இம்பரஸ் ஆனே சேரி நம்மளு கல்யாண ஆயி அங்குட்டு போயி ரொம்பனாலு
உம் நம்ம நாட்ல இருக்கற சுதந்திரம் மாரி இருக்காதுப்பா நம்ம இன்னொரு நாட்டுல போய் இருக்கது ஆனா அ இருக்கு நல்லா படிச்சு நல்லா கம்பெனிங்கல்ல போய் இருந்தனாக்கா நமக்கான ஒரு ஐடன் டிஃபை இருக்கு நாங்க உம் ய ஆஹ் அ ஆ நா அதா நம்ம நாட்டுல இருக் க்ற சுதந்தரம் மாறி வெளிநாட்ல நம்ம சுதந்திரம் ம்மா இருக்க முடியாது அது ஒண்ணுதா அது மத்தபடி வந்து அத நல்லா படிச்சு நல்ல ஒரு இது உள்ள பொசிஷன்ல போய் இருந்தோனாக்கா நல்லாருக்கும்
உம் ஆமா அந்த மாரிதா
நல்லா படு டுச்சு போயிருந்தா நல்ல பெரிய பொஷிஷன்ல போய் உக்காந்தோனாக்கா நல்லா அதுக்காண்ட மரியாதைய நல்லா எதிர்பாக்கலாங்க ஆனா இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயம் இருக்கு எங்க வேல பாத்தாலுமே எல்லாத்துக்குமே பயமா இருக்குன்ற மாரிதா இருக்கு இப்பதிக்கி அது சூழ்நிழை பொறுத்த வர அப்ப நல்லாருந்தது இப்ப காலம் மாற மாற மாற பயந்தா ஜாஸ்தியாகுது
அப்ப நல்லாந்தா எப்டிங்க சொல்றிங்க அப்ப நீங்க சின்ன பிள்ளயா இந்திருப்பீங்க ஒரு வயசு வரும்போது எல்லாத்தையு தெரியுங்க
ப்ச் ஆஹ் அதுதா இ இப் போ ரெண்டாயிரத்தி பத்துன்றது வேற நமக்கு நல்லா நல்லா தெரிஞ்ச வயசுதான தெரியாம ஒண்ணு இருக்காதுல்லயா ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுனா அதெல்லா நல்லாதா ப்ச் ரெண்டாயிரத்தி இருவதுல இருந்துங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷமாதா ரொம்ப இந்த பயன்ற ஒரு விஷ் யத்துக்குதா அந்த ரெண்டாயிரத்தி இருவதுக்கு மேலதா ரொம்போ கொஞ்சோ ஜாஸ்தியா ஆக ஆரம்பிச்சிருக்கு
அதுக்கு முன்னாடி இருந்தது உங்ளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ்ல வந்து தெ ம் தெரிஞ்சு உங்ளும் தெரிஞ்சாம இருந்ருக்கு இப்ப வந்து
அதுதா அதுதா எக்ஸ்போஸ் ஆகுது நல்லா இப்போ அதுதா அதுதா சொல்ற அப்போ நம்ளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அந்த மீடியா அந்த டெலிவிஷன் அந்த மாரி இருந்தாலும் வந்து வெளிய நெறய விஷயங்கள் வெளிய வராம இரு அதா நீங்க சொன்னது கரட்டுதா வ்ளோ இருந்திருக்கு இல்லாம இருக்காது இப்ப நமக்கு எக்ஸ்போஸ் பண்றதுனால நமக்கெல்லா விஷ்யமே தெரிய